கேக்குதுங்லா ஆ எனக்கு கேக்குது ப்ரே இப்ப சொல்லுங்க ஆஹ் என்ன தலைப்பு பேச லாம் இன்னிக்கி நீங்களே சொல்லுங்க
என்ன ப்ராப்ளம்ஸ் என்ன வீட்ல ஃபேமிலி ப்ராப்ளம் அதுதா குடும்ப கத செந்த பந்தோ எல்லாமே அப்டே ஓடுது ஃபேமிலினால அத்தானே நம்ம தனியா இருந்தாலு நம்மள நிம்மதியா இருக்க உட மாட் டைம் எங்கயாது எதா ஒரு தோ வலில இருந்து எதா ஒன்னு வரோ
ஆமா நல்லாதா போயிட்டு இருக்கோ திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு பிரச்சனைய கொண்டு வருவாங்க
கண்டிப்பா நடக்கோ ஒவ்வொரு எப்போ ஃபோன் வரும்போதெல்லா பதட்டமாவே இருக்கோ வீட்ல இருந்து வந்தாலே
ஆமா யாராவது சொந்தக்காரங்க வந்தா கூட சம்டைம்ஸ் பயமாதா இருக்கு இந்த அத்த மாமானு யாராவது திடீர்னு வந்தா கூட என்னாடா சொல்லாம வந்திருக்காங்களே என்னவா இருக்கோ என்ன பிரச்சனைய கொண்டந்திருப்பாங்க புதுசா அப்டின்னு தா இப்பல்லா தோணுது இல்லையா
கண்டிப்பா
ம் ஆமா
அப்டி எதாவ அனுபவம் இருக்கா உங்களுக்கு இந்த மாரி
உங்க வாய்ஸ் கொஞ்சோ லோவா கேக்குது
இப்ப
ஆஹ இப்போ ஓகே
ம்
ஃஸ்ட்டு குடும்ப குடும்பத்துல இப்ப ப்ரெச்சன ஃஸ்ட்டு எதனால வருது அப்டீனா குடும்பத்துக்குள்ள மாமா அத்தன்னு அடுத்த ஃபேமிலிகுள்ள போவாங்க குடும்பத்துக்குள்ளயே ப்ரெச்சன வருது
எப்பவுமே என்ன சொல்றது நம்ம ஜாயிண் ஃபேமிலியா இருந்தாலே எல்லாமே இன்னொன்னு சொல் சொல்லுவாங்க அது ஒன்னு சொல்லுவாங்க அத மாரி தான் போவும்
கண்டிப்பா நான் இருந்தது வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் மேரேஜ்க்கு முன்னாடி ஜாயின் ஃபமிலில இருந்த அதாது சித்தப்பா சித்தி தாத்தா பாட்டி அம்மா அப்பா என்னோட அக்கா ரெண்டு பேர் அந்த மாரி ஜாயின் ஃமிலில இருந்தோ அதனால எனக்கு அந்த குடும்ப கலவரம்லா நல்லாவே தெரியும் ஆ அதாவது நல்லாதா இருக்கோ எல்லாருமே ஆனா அதுலா அட்ஜஸ்ட்மென்ட் நெறையா இருக்கோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலனா கூட்டு குடும்பமா ஃப்ஸ்ட் இருக்கவே முடியாது ஆ இருந்தாலுமே சில மனக் கசப்புகள் அந்த இருக்க தான செய்யும் எனக் கூட்டு குடும்பமா இருக்கிறப்ப அவங்களோட கருத் வேற மாரி இருக்கோ நம்ளோடது வேற மாரி இருக்கோ அடிங்கறப்ப அப்பப்ப சண்டைகள் வெடிக்கோ சின்னப் நா சின்ன பிள்ளையா இருக்குறப்ப இப்ப எனக்கு எதுமே புரியாது நமக்கு ஒரு பத்து வயசுலா இருக்குற ப்ப எதுக்காக என்னன்னே புரியாது பெருசா சண்ட நடக்கோ நமக்கு அழுவையா ஒரு என்னடா நடக் ஏன் சண்ட போடுறாங்க அப்டின்னு அதுக்கப்புறோ கொஞ்சோ மேச்சூர்ராக புரிய புரிய ஓகே இதுதா பிரெச்சன அப்டின் நமக் க்கு புரிய ஆரம்மி
ம்
இல்லையா உங்களுக்கெல்லா அந்த மாரி என்ன நடந்துருக்கு
எங்க வீட்டு நெறையா இந்த மாரி கேஸ் வரோ என்னத்த சொல்ல அப்டி சம்பந்தமே இல்லாம இருக்க ஒரு சாதாரண ஒரு கொழம்புக்கு ஒரு சண்ட வரோ பாருங்க ஐயோ ஐயோ சாப்பாடு தட்டு வரையு பாருக்கும் எங்க டேடி பக்கவா உப்புலலால அது ஒரு சண்டை போட்டு இருப்பாரு உப்பு இல்லாததுக்கும் எங்க அம்மா போ அதுக்கு போய் எங்க அக்கவயா கேட்க முடியன் என்ன பண்றிங்க ஏது பன்றிங்க ஐய்யயயோ ஒரு எதோ புதுசா மாப்ள கல்யாணம் பன்னி வந்து மறு வீடு வருவாங்களே அந்த மாரி டே பண்ணுவாரு அவ்ளோ நல்லா இருக் ப்டியே ண்டாருக்கு எனக்கு வேற விதத்துல பிரச்சன வறாது பிரச்சனையே டையாதுகா
அப்டியா
வெறித்தனமா இருக்கு அவரு ஒரு வீட்டுக்கு வந்தாலே நம்ப ஒரு மாறி ஒரு பதட்டமா இருக்கு ஏன்டா இந்த ஆளு வந்தாரு வந்து உட்காறக்
பிரச்சண வர்துல்லயா
இருக்கு ஆமா அதுக்கப்றோ எங்க அக்கா லா எல்லா ஒன்னாதான் இருக்கோ அக்கா வந்து பேக் சைடு இருக்காங்க நாங்க ஃப்ரண்ட்ல இருக்கோ
ஓக்கேங்க
எங்க அக்கா ஏதாவது ஒண்ணு சொல்லும் எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா ஏதாவது ஒண்ணு எங்க அக்கா கிட்ட அப்டி கொளுத்தி போட்டுட்டு போயிடு அது அப்புறோ கொஞ்ச நேர கழ்ச்சி எனக்கு பொகையும் கொண்டு வரு
அச்சச்சோ
இதுமால்லா நடக்கு இல்லியா அதுக்கப்பறோ நைட்டு வீட்டுக்கு போணுமா வேணாமா எதா சம்பவம் பண்டுதா
அந்தளவுக்கு யோசிக்காதாமா
தெளிவா சொல்லுவா தயிவ செஞ்சி சொல்லிதாறப் புளே உ கால்லே வேணா உழுவுறே அப்டின்னா
மறுபடி வாய்ஸ் லோவா கேக்குதுங்க
இப்ப ஓகேவா
கொஞ்சம் ஆ பேசுங்க
நா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூம்ல இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இங்க பாத்த கெட்டா ரெண்டுங்க
ஓகே மேம்
ஆமா அங்க உள்ள ஒர்க் பண்றவீங்க நான் வந்தோனே நம்ம பொறப்பட்டா அதுக்கப்பறம் வெளிய வந்துட்ட வெளிய வந்ததுனால வந்து அந்த சவுண்ட் வரு மாரி கொஞ்சயஇதாருக்கு யாரு இல்ல ஆனா கூட ஆஹ் இங்க நா தனியா தான் பேசிட்டு இருக்
ஓகே ஓகே
கிரா
ஆமா கொஞ்சோ லோவா தா கேட்டுச்சு
உம்
எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க சித்தப்பா அப்டின்னு ஒரு அவங்க வந்து சின்ன வயசுல அதாவது அதாவது அது ரொம்ப எங்கா இருந்தாங்க ஆ கல்யாண ஆனா கல்யாண அ அப்ப அவங்களுக்கு ஆவல சோ அவங்க வந்து காலேஜ் அனுப்புனாங்க பீஸ் எலா கட்டி என்ன க அப்பா வந்து காலேஜக்கு எல்லா அனுப்புனாரு அவர் காலேஜ் ஒழுங்கா போகல காலேஜ்போகாம கிர் கேட்ட அது இதுனு சுத்திட்டு இருந்தாங்க அங்க இருந்து பிரச்சன ஸ்டார்ட் ஆச்சு சண்டே போட்டு ஏன் காலேஜ் போ மாற்ற தி தினஸ் சண்டையை போட்டு அதுக் அப்புறோ அவ்ங்களுக்கு க்கா அது அதுக்கப்புறோ ஏதோ வேலைக்கு போக ஆரம்பச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணி அவங்களை கூட்டு எல்லா கூட்டு குடும்பமா இருந்தாங்க ஆனா அவங்கள மட்டு தனியா அமைச்சுட்டாங்க எங்க தாத்தா இல்ல நீ இந்த வீட்டுல எல்லா இருந்தா சரிப்பட்டு வர மாட்ட அப்டின்னு
உம்
அந்த மாதிரி பிரச்சனையா நான் பேஸ் பண்ணியிருக்கே பாத்துருக்கேன் ஏ குடும்பத்துல
உம்‌ இப்பதான் நீங்க சொன்னாட் பரவிலொ எதொ எ எதேக்குற மாரி
ஆமா நீங்க சொல்றதா
நம்ம நம்ம நா பாத்த சம்பவம் தான் ரொமா சின் குள்ள தம இல்ல எங்கக்காவிய தான் இந்த சம்பவம் தான் நெறயா
உம்ம்
எனக்கு விரோதியு வெளியலா கிடையாது எங்க அக்காதா ஆனா அது ஏதோ பாசத்துல நல்லதுதுதா செய்யு ஆனா அது சொல்லலன்னா நா மாட்டிபபே சொன்னா அந்த சம்பவம் அன்னைக்கு அப்டியே பொட்டி பாம்பா வீடல கடப்பே கரெக்டா ஒரு நாள் ஃபுல்லா எங்கயுமே போ மாட்ட திருந்திட்டேன்டா அப்டின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவங்க ஒன்டே மட்டு திருந்துவே தெரிசிட்டு அப்டியே ஸ்னோ பாத்துடு வாங்க ஆனா அதுக்கப்புறோ சொல்லனா அது பெரிய லெவல்ல போயி பெரிய லெவல் மாட்டுதா ஆனா சொல்லுலாத அந்த சின்ன ப்ராபளமாவே அது முடிஞ்சிடு அதுக்கப்புறோ எங்க அத்த சித்தி அய்யோ அவங்க வீட்லல்லா போனா அது வேற மாரி போவங்க சண்டல்லா ஆமா அது எப்டின்னா அ அடி றையாது குறையாது தா பயங்கரமா வாக்குவாதம்ல்லா போவு அதே பட ஒரு ஈவினிங் ஆனவுடனே எல்லா வேற மாரி ஒரு என்னா சொல்றது ஆமா ஏண்டா நீங்களாட இதெல்லா எதுக்கிடா அப்ப இந்த சண்ட எல்லா போடுறீங்க மாறி மாறி பேச
சண்டேயே ஒரு இதா
அம்மா எம்மா அதுதா சண்டைக்கெல்லா உள்ள போகவே கூடாது அத ஒன்லியு நம்ம வெளியிட்டு வேடிக்கை மட்டு பாக்கனு அவ்ங்க ஆமா கேட்டா அவயார்றா ஏ அக்கா பொண்றா ஏ சித்தி பொண்றா ஏ தங்கச்சி அப்டின்
ஆமா என்னதா ருந்தாலு நம்ம வீட்டு பொண்ணுதான அப்டின்றுவாங்க லாஸ்ட்டா அவ்ங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன் நமக்கு காலைல பேசிருப்போ ஆனா நம்ம வேண்டாதவங்க ஆயிருவோ
அதெல்லா போவே கூடாது வேற நெறைய தடவ அனுபவப்பட்ருக்கு அந்த மாரிலா ஏ ப்பா திருப்பி பாக்கும்போது என்னடா இவ்ங்களா இது நம்ம இவ்ங்களுக்கா போய் இது பண்ணிட் இருந்தோ அப்டின்ற மாரி இருக்கு
கண்டிப்பா ஆமா இந்த மாரி பிரச்சனலா நடக்காம இருக் இருக்கணுனா நம்ம வந்து அமைதியா இருந்துக்கணு நம்ம கோவமே வந்தாலுமே என்ன எ என்னவோ பேசிக்கோங்க அப்டின்ட்டு அந்த டயத்துல அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புற போயி எல்லா நார்மல் ஆனதுக்கு அப்புறோ இந்த மாரி அப்டின்னு எடுத்து சொன்னா கொஞ்சோ இந்த மாரி பிரச்சனைகள்லல் லா தவிர்க்கலா அப்டின் நெனக் கிற அந்த டைம்ல நம்ம முக்கியமா என்னா பண்ணுனா அப்டி கத்தி எல்லா பேசுறப்ப கலவரோ வர்ரப்ப யார் யாரு என்னென்ன சொல்றாங்ஙகறத கரெக்டா நம்ம அத நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணு நல்லா கவினிச்சு வச்சுகணு யார் எந்த மாரி பேசுறா அப்டின்னு ஆனா அந்த டைம்ல நம்ம வார்த்தை விட்ரக் கூடாது அவ்ங்க கிட்ட ப்படி பேசுறாங்க இவங்க அப்டி பேசுறாங்கன்னு வார்த்தையை விடாம எல்லாத்தையு கேட்டு வச்சுக்கிட்டு அந்த டைம்ல அப்டியே அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறோ நம்ம சொல்லணு அமைதியா எல்லா அமைதியா அதுக்குப்புறோ ஒரு நே நேரம் பாத்துட்டு அப்புறோ பேசணு கொஞ்ச கண்ட்ரோல் பண்ணிக்கணு கோவத்த இல்லைன்னா அப்பவே வெடிச்சிரு எல்லா அந்த கூட்டு குடும்பல்லா செதறி போயிரு கோவத்த காமச்சா ஆமா
ஆனா அதுக்கப்பற ஃபேமிலி எல்லா நடந்துச்சு அதுக்கப்பற சித்தி வீட்டுலா போகாமிருந்தோ கொஞ்ச நாலு ஒரு ரெண்டு வருஷ பேசமிருந்தாங்க எங்க அம்மா அப்பற எங்க அத்தையு சித்தியு பேச்சிருந்தாங்களா அவங்க எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க அதுப்பற ஏதாவது பங்சனு அந்த மாதிரி வந்தாதான் அதுல போய் மட் கமா பாக்குறது அதுக்கப்பற இருக்கு ஒரு மீட்டிங் ஒண்ணு போடுறது அங்கவா இங்கவானு ஏதாவது பங்கஷன் வந்தா சேந்துருவாங்க இல்லைங்க
கண்டிப்பா ஆமா எல்லா குடும்பத்திலயு நடக்கறதுதா இதுல முக்கியமா பாதிக்கப்படுறது என்ட கேட்டா கொழந்தைங்க தா அவங்களுக்கு ஒன்னு புரியவு புரியாது என்னாதா நடக்குது இங்க அப்படின்னு அவங்களோடப் படிப்புமே அந்த டைம்ல ஸ்பாயில் ஆகும் என்ன இந் ம்ச் எனக்கு நடந்தத வச் வச்சு சொல்றே எனக்கு அவ்வளோ படிக்கிற அப்பா ஒரு பத்து வயசுல சொல்றே படிக் கிற வேல ஹோம் ஒர்க்ஸ் அப்டினு நமக்கு இருந்துகிட்டே இருக்கு ள்ளையா அப்ப வேற நா கொஞ்சொ நல்லா படிக்கிற பிள்ள வேற அப்ப அப்படிங்கறப்ப நமக் நம்மட்ட அடுத்த நாள் நமிட்ட டீச்சர்ஸ் கேட்பாங்க இது ஏ பண்ணல பண்ணல அப்படின்னு நமக்கு அது பிரஷர் ஆயிரு அந்த வயசுலல்லா சோ நம்மளால படிக்கவு முடியா எழுதவு முடியாது சண்ட நடந்துகிட்டே இருக்கிறப்ப பசங்களுக்கு முக்கியமா அது ம்ச் என்னன்னு புரியாம ஏன் நடக்குது என்ன நடக்குதுன்னு புரியாம நம்மளோட வேலைய நம்மளால செய்ய முடியாம அடுத்த நாள் ஸ்கூல்லா போயிட் ட்டு பசங்க ரொம்ப அதனால பாதிக்கப்படுறாங்க அதே மாதிரி அவங்க அந்த ம்ச் வார்த்தைய எல்லா யூஸ் பண்றாங்க இல்லையா அதெல்லா அவங்க மைண்ட்ல பதிஞ்சுரு அந்த கெட்ட வார்த்தைகளா இருக்க ட்டும் வேற ஏதாவது பேசுறதா இருக்கட்டு அதெல்லா அவங்க மைண்ட்ல வந்து பதிஞ்சு அவங்களுக்கு அது அபெக்ட் ட்டாகு ம்ச் அவங்களு அடுத் அடுத்த காலத்துல அந்த மாரி வார்த்தைகள்ல்லா பேசுவாங்களோ அப்டின்னு நெனைக்கிறே
ஆமா நெறையா இருக்கு ம்ச்
ஆமா
ஜாயின் ஃபேம்மிலினாலே
ஆமா கண்டிப்பா
நா ரொம்ப மொக்க போட்டதான
என்னது
ரொம்ப போரா போச்சான்னு கேட்டே
எது காலா ஆ இல்ல இல்ல எல்லா ஓகேதா ஏதோ ஒரு நல்ல தலைப்புல பேச வேண்டியதா ச் லாஸ்டா முடிகிறப்ப பாசிட்டிவா முடிச்சறணு என்னதா பிரச்சனன்னா நம்ம வந்து ஆ ஓகே அப்டின்னு சொல்ட்டு போ வேண்டியது இதே எல்லா இடத்துலயு இருக்கறது தான நம்ம என்ன பண்ண முடியு கொஞ்சோ அமைதிய வளத்துக்கணு கோவத்த எல்லா கண்ட்ரோல் பண்ணா பிரச்சனெல்லா ஓகேவா இருக்குன்னு நெனக்கிறே
இது எல்லாமே நடக்கறது இல்லன்னா அங்க இருந்து கிளம்பீட்ணு இல்லனா கப் சிப்புணு கம்மு பயமா இருக்றத பேச கூடாது அதான் அதான்
கோவத்துல வார்த்தய விட்டுட்டு அதுக்கப்றோ யோசிக்கிறவங்களு இருக்காங்க ஆஹா இந்த அளவுக்கு வார்த்தய விட்டுட்
ஆமா சிலபேர்லா அதுக்கப்பறோ தா ஆஹ் நம்ம இவ்ளோ பேசிட்டோமா அப்டின்ட்டு வருத் த்தப்படுவாங்க அதுக்கப்பறோ போய் சாரி சொல்வாங்க சில பேர் உடனே சாரி
ஆமா
பேலன்ஸ் சில பேர் கோவத்துல என்ன பண்றதுனு தெரியாம பண்ணிறுவாங்க
ஆமா அதனாலயே நெறயா பிரிஞ்ச குடும்பம் மோ நட்பு நெறயா இருக்குல்ல சோ தெரியாம வார்த்தய விட்டுட் அத திருப்பவு எடு க்க முடியாம மன்னிப்பும் கேட்க முடி டியாம மன்னிப்பு கேட்டா ஈகோ ஆ அதாவு அதுக்காகவு மன்னிப்பும் கேட்க முடியாம கொஞ்ச நட்பு உறவுலா நெறயா இருக்கு
ம்
ஆமா ஓக்கே நமக்கான டைம் முடிஞ்சிருச் சி அடுத்த கால்ல பேசலா நன்றி
ம் சரி